ஹலோ
எப்டி இருக்கீங்க? நல்லாருக்கீங்ளா?
ஓ நல்லா இருக்கேங்க. நீங்க எப்டி இருக்கீங்க? கொழந்த ஸ்கூல் போய்ட்டாங்களா?
அ நல்லாருக்ங்க. கொழந்தைங்ல்லா ஸ்கூலுக்கு போயாச்சுங்க. சாப்பாட்டு வேலயெல்லா முடிஞ்சுதுங்ளா?
ஓ எல்லா வேலயு முடிஞ்சிருச்சிங்க. அதா இப்பதா எல்லா வேலயு முடிச்சி ஃப்ரீயானெங்ளா. பாத்தீங்கன்ன செரி கால் பண்லா என்ன பண்றீங்க கேக்கதா கால் பண்ணேங்க.
ஆமாங்க நானு ஒரு வாரமா ஒங் கூட பேசனுன் நெனச்சிட்ருந்தே. ஒரே ஞாபமாவே இருந்துச்சி. நம்ம சின்ன வயசுல எல்லா வெளையாண்ட் இருந்தெல்லா ஞாபம் வந்துச்சி. ரெண்டு கொழந்தையு வெளையாண்ட்டுருந்தாங்ளா நேத்து அவுங்கள பாத்தொன்னே நம்ம பழைய காலோ ஞாபம் வந்துருச்சி எனக்கு. அதனால செரி உங்க கூட பேசி பழைய ஞாபங்கல்லா பேசிக்லா அப்டின் சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளாவே யோசிச்சிட்ருந்தே பேஸ்லா பேஸ்லான்னு
சே அதெல்லா நல்ல மெமரிஸ் இல்ல இல்லைங்க
ஆமாங்க ரொம்ப நல்லாருக்கூ நம்ம எப்டியெல்லா வெளையாடுவோமில்லங்க.
ம் பாத்தீங்னா வெளையாட்டுதா சின்ன வய்சுல. எப்படா வீட்டுக்கு போலா வெளையாட்லான்ருக்கூ.
ஆமாங்க நாங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எவ்ளோ பேரு ஸ்கூல் படிக்கும்போதெல்லா ச்ச் ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு, ஃப்ரண்ட்ஸ் ஞாபகோ, ஸ்கூலுக் போறது, நம்ம நடந்து போவோ, வெளையாடுவோ மத்தியான்னோ லஞ்ச் எல்லா ஷேர் பண்ணுவோ. அதெல்லா நெனைக்கும்போது இ நம்ம மறுப்ட்யு கொழந்தைகளா யிட்டா எப்டி இருக்கூ, அந்த மாரிதாங்க தோணுது.
ம் ஆமால்ல ச்ச் சே அந்த டேஸ்லா அப்பல்லா எப்படா வளருவோன்டுருக்கூ. இப்பல்லா அந்த டேஸ் போக் மாட்டோமா ஞாபகமா இருக்குதுங்க ச்ச் பாத்தீங்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உக்கார்ந்து லஞ்ச் டைம்ல ஷேர் பண்ணி சாப்ட்றது ச்ச் ஏ உங்க வீட்ல சாம்பாரா எங்க வீட்ல ரசோ ச்ச் எங்க வீட்ல பருந்த கொழம்பு அப்டில்லா ஷேர் பண்ணி சாப்ட்றது ச்ச் அது நல்லா நல்ல மெமரீஸ் இல்லயா. எங்க கேங்ல அஞ்சு பேரு நாங்க ஃப்ரெண்ட்ஸு. நாங்க அஞ்சு பேர் அவ்ளோ பாண்டிங்கா இருப்போ ச்ச் இப்பல்லா பாத்தீங்ன்னா அவுங்கவுங்க அவுங்கவுங்க அவுங்க ஊ ஊர்ல இருக்காங்க ச்ச் எப்பயாச்சு கால் பண்ணுவாங்க. அப்பல்லா பழைய பேசிப்போங்க. ப்ச் நீங்களுந்தான பேசி
கண்டிப்பாங்க இப்பல்லா என்னங்க ஃப்ரண்ட்ஸு அவுங்கவுங்க ஃபோன்ல தா பேசிக்கிறது ஃபோனு அப்றொ அவுங்களுக்கு நெறைய்ய படிக்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கல்லங்க. அப்ப அத படிப்பு ச்ச் அவ அந்த மாரி அவுங்க. நம்மெளெ மாரி வந்து நம்ம எல்லாரு இ கவுர்மெண் ஸ்கூல்ல தா படிப்போ. படிக்கிற ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. அப்ப நம்ம எல்லா வெளையாட்றக்கு, டைம் ஸ்பெண் பண்றக்கு ரொம்ப நேரோ இருக்கூ. அதனால நம்ம அ வெளையாட்வோ எல்லா ஒண்ணா இருப்போ. இப்பல்லா மாறிடிச்சில்லங்க படிக்கிறதே அவ் கொழந்தைளுக்கு ரொம்ப ஜாஸ்தி அவுங்ளுக்கெல்லா டைம்மே இல்ல. நம்ம வாழ்க்கையெல்லா திரும்ப வராதுங்க. இப்போ அவங்க வே நெனைச்சாங்கூட கெடைக்காது அவுங்ளுக்கெல்லா.
ம் சீரியஸாதா இப்பலா பாத்தீங்ன்னா இந்த ச்ச கல்லு வெளையாட்றது வந்தோன்னே, இப்பல்லா அவங்ககிட்லா பேசுனா அவ்ளோ ஜாலியா இருக்கு அத பத்தி எல்லா பேசம்போது.
ஆமாங்க நாம்மோ ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருக்கும்போது இந்த கொய்யாக்கா புடிச்சி சாப்டுவோ ஞாபம் இருக்கா. மரத்து மேல ஏறி ஒரு டைமு கொய்யக்கா பறிக்கும்போது ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டாலங்க. அது ஞாப இருக்குங்களா?
ஆமா ஆமாங்க ஆமா ஆமா
அது அப்றொ அவுங்க அம்மா வந்து நம்ம எல்லாத்தல எல்லாத்தையு வர சொல்லி அவுங்க வீட்டுக் போயி ஒங்கனாலதா எனன பொண்ணு விழுந்துருச்சுன்னு சொல்லி அவுங்க அம்மா நம்ம அம்மாவோடல்லா ஒரே சண்ட எவ்ளோவ் ப்ரெச்சனயாச்சில்லங்க
ஆம்மா அவுங்க அம்மா வந்து திட்டு திட்டு திட்னாங்க. எதுக்கு அங்க போய் விளாட்றீங்க, மரத்து மேல ஏ ஏற்றீங்க, சும்மா இருக்க மாட்டீங்ளா? கேட்டா பறிச் தர மாட்டமா திட்டிட் இருந்தாங்க அவுங்க அம்மா வந்து இங்கெ.
ஆமாங்க அந்த பொண்ணுக்கு தழும் பானது கீழ உழுந்து காயமானது ரொம்ப நாள் நம்மோ அவ சொல்லிட்டே இருப்பா. நம்மலா கொய்யக்கா பறிக்கம்போதுதா கீழ விழுந்தோ காயமாச்சுன் சொல்லிட்டே இருப்பா. எனக்கு ச்ச் அடிக்கொருக்க எதாச் புண் நம்ம கொழந்தைளுக்கு புண்ணாச்சினா நம்ம ஃபரண்டுக்கு இப்டி நம்ளால தா விழுந்தா அப்டிஞ் சொல்லி ஒரு ஞாபகம் எனக்கு.
நால்லா பாத்தீங்ன்னா ப்ச் இப்போ பாத்தீங்ன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அந்தந்த ஊர்ல வேல செஞ்சுட்ருக்காங்க. பாத்தீங்ன்னா இப்ப எப்பயாவது கால் பண்ணுவாங்க ச்ச் நம்ம கூட விளாண்டவங்கதா எல்லாருமேவு உங்களுக் தெரியூ நெனைக்றே. இல்ல கால் பண்ணும்போது அவ்ளோ சந்தோஷமா பேசுவாங்க. நம்ம அப்டி இருந்தோமில்ல, வெளாண்டோமில்ல, ஸ்கூல்க்கு போய்ட்டு வருவோமில்ல, ஸ்கூலுக்கு போய்ட் வரும்போது பாத்தீங்ன்னா ஒரு, ஒரு ரூபா ஐஸ் விப்பாங்க அந்த ஐஸ் வாங்கி சாப்புட்டே வருவே அந்த ஐஸ் அவ்ளோ டேஸ்ட்டா இருக் ச்ச் இப்பல்லா எங்கெங்க கெடெக்கிது. இப்பல்லா எல்லா பீஸா பர்கரு அந்த மாரி வாங்கி சாப்றாங்க கூட்டு போனவொன்னே
ஆமாங்க நம்ம ஃப்ரெண்ட்டு ஒருத்தி அ அவுங்க வீட்ல முந்திரிப்பழோ இருக்குன்னு சொல்லி முந்திரி பழோ கொண்டு வந்து தருவால்லங்க. அத எப்டிங்க ஷேர் பண்ணும்போது ஒண்ணு வந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு வந்துரு. அது யாருக்கு குடுக்குற்ன்னு ஒரே ப்ரெச்சனையா இருக்கு. அவ நா இனிமேல் எதுவுமே கொண்டு வந்து உங்குளுக் தரமாட்டே பாருன் சொல்லி கோவிச்சுக்குவா. அது ஞாப இருக்கா உங்களுக்கு நடந்தது.
ஆமா ஆமா ஆமா ம்
அந்த மாரி ஓ நம்மொ சாப்படும்போது நம்ம என்னென்ன ப்ரெச்சனை வந்துச்சோ எந்தெந்த பழங்களல்லா ஒன்னா ஷேர் பண்ணுமோ அதெல்லா இப்ப நம்ம பழ வாங்கும் போதெல்லா எனக் ஞாபகம் வருங்க நம்ம ஃப்ரெண்ஸோட இப்டித்தானே வாங்குணு அப்டின் சொல்லி ஞாபகோ வந்துட்டே இரு நம்ம இதுக்கு க்காக சண்ட போட்டமல்ல அ அந்த பழய ஞாபமலா அந்த பழத்த பாத்தாலே எனக்கு ஞாபம் வந்துரு
ம் ச்ச் அவ்ளோ டேஸ்டா இருக்குல்ல அவ சண்ட கட்டி சாப்பிடுவ அதேயே
அ த மா பிரெண்ட்ஸ் சேர்ந்து பொங்கல் விழாவுக்கு பொங்கலுக்கு ஒரு பொண்ணு வீட்டுக்கு போன முல நைட் அங்கேயே ஸ்டே பண்ண முல அது நாவ இருக்கா
ஓ ஆமா ஆமா போயிருந்தல ஒரு டைமு
உம்
உம் அவங்க போயிட்டு அவங்க வீட்டுல ஸ்டே பண்ணி அந்த டே ஃபுல்லா அவங்க வீட்டு செலப்ரேஷ் பண்ண பொங்கல பொங்கல் வெச்சாங்க சாப்பிட்டோ கோவிலுக்கு போனோ ராட்ட்னல்லா போன ஞாபம் இருக்கு உங்களுக்கு
ஆஹ் யாவம் இருக்குங்க எனக்கு எ எப்மே வருசொ வருசொ பொங்கல் வரும்போதல்லாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோமல அதே ஞாபக தா எனக்கு இருக்கு
பயந்து பயந்து ராட்டணத்துலா ஆடி அவ்வளவு என்ஜாய்மெண்ட் இதெல்லா அப்ப இந்த ரீஸ்லா
ஆமாங்க அடுத்த நாள் போவும்போது நம்ம டிஃபன்னு நம்மளே லஞ்சு கொண்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு அவளே கொண்டு வந்தலா நம்மளுக்கு பொங்கல் வீட்டுல செஞ்ச ஸ்வீட்டு இதெல்லா கொண்டு வந்தாலங்க அடுத்த நாள் நம்ம டிபன்லஞ்ச கூட கொண்டு போவுல ரெண்டு நாள் ஒரு நாள் வீட்டு்ல இருந்தா உங்க வீட்டுல ரெண்டாவது நாள் எல்லா கொண்ணு வந்து மத்தியானம் ஷேர் பண்ணி சாப்பிட்டலங்க
உம் அதெல்லாம் பால்கோவா அவ்வளவு டேஸ்டா இருந்தது அதெல்லா கொண்டு வந்தா பொங்கல் அடுத்த நாள்ல நல்லா இருந்துச்சுங்க
அவங்க வீட்டுல ஒரு கண்ணு குட்டி இருந்தல்லுங்க அதய எப்படிங்க தொட்டு தொட்டு எல்லாரும் விளையாண்ட அது பயங்கரமா ஓடுச்சுல்ல அவங்க அப்பா கூட திட்டினார்ல்லா துரத்தாதீங்கன்னு
பாவம் வீடுங்க கிட்ட போகாதீங்க அப்படி திட்டினாரு அந்த டைம்லல்லா விடுங்க தொடாதீங்க அப்படின்னு சொல்லி
ஆனா யாருமே கேக்கல
உம் அப்பல்லா விளையாடுற இன்ட்ரெஸ்ட ஆச்சு ம்
ஆமாங்க இப்ப நம்ம குழந்தைகள் எல்லாம் நம்மளே பத்திரமா வ ஏதாவது தொட போனா நம்ம அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பயமுற குழந்தைக போய் விளையாடக்க கூடாது அதது எடுக்காதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றோம் ஆனா நம்மல்லா கேடக்கவே இல்லபெரியவங்க சொன்னாலு கேட்க மாட்டோம் எதுதெல்லாம் செய்ய கூடாதோ அதெல்லதா செஞ்சுட்டு இருப்போம்
ஏ என்ன சொல்றது ரீசன்டா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க இங்க ஒரு வேல விட்சியமா வந்திருந்தாங்க ஃபுல்ல இத பத்தி பேசிட்டு இருந்தோ அங்கெல்லா நீ இருப்பி விளண்ட இல் இதெல்லா பண்ணல ஸ்கூலு எல்லா போயிருர போது இதல்லா நீ வாங்கிக்கிற நீ சாப்பிடட்டிட்டு சாப்டில்ல அ பத்தி இந்த கெடுக்கா புலி பண்ணிருக்கலலைங்க அ அப்படினா என்னன்னு தெரியுங்கள உங்களுக்கு
அஹ் தெரியுங்க அது வந்து நீங்க அப்படி சொல்லுவீங்க நாங்க வந்து இங்க சீனி புளிங்காயன்னு சொல்லுவோ
ஓ அப்படியா அதெல்லா மரத்துல ஏறி அந்த குச்சிய வெச்சு அடிச்சு படிச்சு போட்டி போட்டு சாப்பிடுவோ என குடு உன குடுன்னு சொல்லி சண்டே வந்துவங்களுக்குள்ள ப்ரெண்ட்ஸக்குள்ள ஊர்ல அதெல்லாம் பண்ணும் பாருங்க அட்டுளியுமா அட்டுளி பண்ணுவோ அதெல்லா எடுக்கு இருக்கு
அப்புற புலிங்க பறிப்போம் ஸ்கூல் பக்கத்துல ஒரு புலிய மரம் இருந் சொல்லுங்க அந்த புளிங்கா பறிப்போ அப்புறம் நம்ம மருதாணி வெச்சு வெச்சிட்டு என்னேடு செவக்குதா உன்னேடு செவாக்குதா நைட்டு ஒரே இதா போட்டியா இருக்கும்ல மருதாணி வெக் அன்னிக்கு நைட்டு ஒரே மாதிரி வச்சுட்டு வருவோம வெச்சுட்டு சு வந்த அடுத்த நாள் யாரோடது ரொம்ப டார்க்கா சேவந்திருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லிட்டு ஒரே பிரச்சனையாவே இருக்கு என்னோடதா நல்லா இருக்கு என்னோடதா நல்லா இருக்குன்னு
உம் ஆமா எனக்குதா நல்லா செவந்திருக்கு பாத்தியா அப்படினு சொல்றது
ஆமா அப்படி தான் சொல்லுவோ நா எனக்கு தா செவர்ந்திருக்கு ஆனா அதுல என்ன உண்மையா யாருக்குமே செவந்திருக்காது வச்சு கொஞ்ச நேரத்துலயே எடுத்திருப்போ ஆனாலு என்னோட தா நல்லா இருக்கு உன்னோட தா நல்லா இருக்கு யாரு பிரெண்ட்ஸ் தா ஆனாலு யாரு யாரு விட்டு கொடுக்காம என்னோடதா செவந்திருக்கு இது நம்மளோட தா நம்மளோட தா அதே ஒரு ஆர்கயுமெண்டா போயிட்டுருக்கு அதெல்லா நனச்சு பாத்தாங்க மருதாணி வக்கும்போதெல்லா ப ரொம்ப ஜாலியா இருந்தது நம்ம வ ப்ரெண்ட்ஸு அப்றோ இப்ப எல்லாரு ஒவ்வொரு பக்கோ போயாச்சு
அப்பல்லா பாத்தீங்கன்னா இப்பல்லா மிக்சிய போட்டு அம்மா அரச்சு அப்பலா மிக்ஸில இல்ல நம்ம வரும்போதெல்லா நைட் கிட் ஆச்சுன்னா சாப்டு போட்டு ஒரு எட்டு மணிக்கு அரைக் அரைக்க நானு எங்க தங்கச்சியு புல்லா அரைச்சு அத அறைக்கிறக்கே பாத்தின்னா டூ ஹவர்ஸ் மேலயே ஆயிடு அது பத்து மணி வரைக்கு அரச்சு வீட்டு கொண்டு போய் அதுல கை வச்சு படுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா அது அவ்ளோ ஆர்வமா இருக்கு அத அத உருவி அத எடுத்து அதெல்லா அரச்சு வக்க அவ்ளோ ஆசையா இருக்கு அப்பல்லா இப்பல்லா பாருங்க பறிக்கிறாங்க மிக்ஸில வச்சு அடிச்சடுறாங்க வச்சு தூங்கி செய்றாங்க ஃபஸ்ட்ல அப்டியா இல்ல கோன்ல சில பேர் பாத்தீங்கன்னா கோன் வச்சிட்டு போய்றாங்க அதெல்லா யாரு அரக்கிறது அப்டின்னு
ஆமாங்க ஆனா அ ஆனா அது வந்து மருதாணி வச்சா ரொம்ப நல்லதுதா கைக்கு ஆனா கோன் வக்க கூடாது மருதாணி வந்து எலைய அரச்சு மிக்சியோ கல்லோ ஏதோ ஒன்னு அரச் னி வச்சம்னா அது ஒடம்புக்கு ரொம் மருத்துவ குனோ உள்ளதுங்க ஒடம்புக்கு நல்லா கூல் கூலிங் குளிர்ச்சி ஆகு அப்ற தலைக்கு போட்டா முடி வளரும்பாங்க கையு நல்லாருக்கு அந்த பித்தோ ஏதோ இருக் ரக்காதுன்னு சொல்லுவாங்க மருதாணி வச்சா அடிக் ஒருக்கா வக்கலா நெகத்துக்கு நல்லது
ம்ம் நம்ம டீயெல்லா குடிக்கிறோ பாத்தீங்களா டீ அதிகமா குடிக்கிறவங்க கண்டிப்பா வக்கணு மருதாணி
ம் வக் க்கலாங்களா
அது அடிக்கடி வக்கணுங்க வச்சதா பித்த ஏறாமருக்கு தலைக்கு இல்லன்னா அது கொஞ்சோ கஷ்டம்ல இப்ப தெரியாது முன்னாடி கஷ்டமாங்க
ஓ அப்டி இருக்கீங்களா ஓ சரி சரிங்க நானே டீ குடிப்பே நீங் சொன்னதுக்குகப்பறம் நானு மருதாணி வக்குறே அடிக்கு ஒருக்கா
உம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வச்சுக்கோங்க வச்சா உங்களுக்கே தெரியுங்க நம்ம கை பத்தீங்கனா கருப்பாச்சுன்னா பித்தருக்கு அர்த்தமாங்க மருதாணி செகப்பாவவே இருந்துச்சுன்னா ஓகே நார்மலதாஇரு காணமா அதா சொல்லுவாங்க
ஓ சரி சரிங்க சரி ந ட்ரை
உம் உம் சேரிங்க சரி பாருங்க உம் தாக்கும் கூப்டுறே அப்றமா